இருக்கேங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இரு ப்பா என்ன பண்ணிட்டுருக்கீங்க
இந்த இப்படி சின் வெளிய தோட்டத்துக்கு பக்கம் வரலாம்ட்டு வந்தேன் ஒரு கொல வந்து ஒரு கொல மழ பழம் பழுத்துருச்சு அஹ் அதே எடித்துட்டு போயி்ட்டு கடைல குத்துடலாம் அது ரொம்ப பெருசா இருக்குது
அஹ் மொந்த வாழப்பா நல்லது அட்லீஸ்ட் ஒரு சீப்புனா நீங்க வச்சுக்குங்க ஆ
பரவால்ல இப் இப்பதான் திருவிழாப்ப தான் ஒரு குல பழுத்துச்சு அத சாப்பிட்டோம் சரி இதை வித்துர்லாம்
சரி சரி நானூறு ஐநூறு ரூபா் போவு வித்துருங்க வி்ததுருங்க நல்லதா இருக்கும் உம்
ஏன்னா கற்பூர வாழ சீக்கிர இதாயிருதுங்கல கருப்பாயிடுதே
அங்கதான் நல்லா வாழ மண்டியே இருக்கு கேடப்பாங்க அங்க போயிடுமா சீக்கிரம் நல்லாவே போவும் அது
இது இங்க பின்னாடி இந்த கிரௌண்டான காய்கடை எல்லா வைக்கிறாங்கல்ல
ஆ அங்
ஆஹ் அங் அங்கதான் கேட்டுட்டு வரேன் கேட்டுட்டு வந்தேன் நேத்து முருங்கக்கா இருந்தது ஒரு நூறு ரூபாய்க்கு எடுத்துனு போய் குடுத்துட்டு அதுக்கே கேட்டுட்டு வந்தே சரி எடுத்துட்டு வர சொ
உம் உம் உம்
நீங்கா தான் கட் பண்ணி கொடுக்கணும்
சரி சரி சரி பரவாயில்ல பரவாயில்லப்பா நல்ல ஒரு இதுலதான் இருக்கீங்க ஃபம்ல தான் இருக்கீங்க பரவால்ல நெஜமாதா இதெல்ல பெரிய விஷயம் தெரியுமா ஆளாள் கொடு இப்ப எங்களுக் இப்ப நா வச்சிருக்கறது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு எடத்துல தா ஆஹ் மாதுள பழம் வச்சிருக் க்கே பப்பாளி பழம் வச்சுருக்கே கோது கொய்யா பழம் வச்சுருக்கே மாங்கா பழம் கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ் டு டைம் தா மாங்கா வெட்டுச்சு ஒரு எழுபது மாங்கா விட்டுருக்கு அவ்ளவுதா சமா பழம்பா செம்ம டேஸ்ட்டு குண்டுமாங்கா நல்லா பெருசு கு மல்கோவானுவாங்க அத நல்ல பெரிய ஆமாங்க பழுத்தா என்னா டேஸ்ட்டாருந்துச்சு தெரியுங்களா ஆனா காயா இருக்கும் போது வாய வைக் முடியல அஹ் பழம் வந் து வேற லெவல் எவ்வளோ சூப்பரா இருந்துச்சு டேஸ்ட்டு மா அதுதா தோட்டத்து நம்ம தோட்டத்திலே பறிச்சு சாப்பிடும் போது போயிட்டு வெளியில போயிட்டு பத்து ரூபா குடுத்துட்டு வாங்கி சாப்பிடும் போது நெறைய வித்தியாசோ இருக்கு அ அதையு எவ்வளோ சந்தோஷமா அப்டி எங்க தோட்டத்து இது எங்க இதுக்கிட்ட எங்க அம்மா தோப்பை வச்சு க்றாங்க எங்க அம்மா தோப்பு வச்சுருக்கிறாங்க அவங்க கூட இப்படி பீத்தி இருக்க மாட்டாங்க டெய்லி சொல்றதமா எங்க மரத்துல எவ்ளவு விட்டுச்சு தெரியுமான்ற போது எம்மா தோப்பு வச்சு க்ற நானே அப்டி சொன்னது இல்ல என்னாடி பத்து முற ஸ் சொல்ட்டு பண்ணிணு போங்கன்ன என்னா பண்றது ஒரே ஒரே அட்ராசிட்டியா போ ரெஸ்பாங் எ ஏ
பொங்கலுக் மஞ்சள் படிச்சது அப்டியே நட்டு விட்ருக்காங்க அது அப்டியே இப்பதா நாலஞ்சு எல விட்ருக்கு அ கரும்பு கொஞ்ச ஐய்ட்டு வந்திருக்கு எப்பயுமே வருஷோ வருஷோ பொங்லுக்கு தோட்டத் லந்து இது பண்ணிக்குறாங்கோ
ஓ சூப் சூப்பர் சூப்பர் ஆமா மஞ்சள் வெக்றீங்கள கரும்பு போ போட்றீங்ளா கரும்பு கூட வரும்பா
கரும்பும்
வருது வருது கரும்பு அந்த யூஸ் பண்ட்டு அந்த வேர்க் வெச்சுடோனா அந்த ஒன் இயர்ல பயிர் வந்ருது மேல பெர்சா உம் எங்க அம்மா கோட்ரஸ்லக்கோ போதே இந்த வேல பண்ணுவாங்கோ இம்மா கொஞ்சோ எடோ இருக்கோ அந்த எடத்துல வாழ வெப் பாங்க கொய்யா வெப்பாங்க முருங் இந்த மாரி எல்லா மரமோ இருஞ்சி பா கோட்ரஸ்ல இதுதானு இல்ல இல்ல ரயில் க்கார எடம்மா இருந்தாலு எங்களுது தா அது பயங்கர நம்ம தா செலவு பண்ணோ கத்திரிக்கா வெச்சாங்க வெண்டக் வெச்சாங்க சின்ன எடத்துலயே அவ்ளோ இருந்துச் சு பப்ளி மரோ வாழ மரோ அப்றோ மாங்கா மரோ கொறையே கெடயாது அங்கெல்லா ஆ நல்லா என்ஜாய் பண்ண சீத்தாப்பழ அப்டியே வெடிக்க வெடிக்க பழுக்கோ பாருங்க வெடிச்சு பழுக் அப்டே அதெல்லா எடுத் த்து அப்டியே எல்லா சாப்டிருக்கோ எவ்ளோ கோல்டு வந்தாலு செரி எவ்ளோ ஜுரோ வந்தாலு செரி
உம்
ஆனா இப்பு ஒன்னு வாங்கி சாப்புர்துகோ பயமாகுது ஒன்னு சாப்ட் சீத்தாப்பழ சாப்டா எதாயிருமா கொய்யாபழோ சாப்டா எதாயிர்மானு அந்த பய பயத்லயே சாப்றதே இல்ல பழங்கள விட் விட்டாச்சு நாங்க எப்பயோ ஒரு நாள் மட்டு ம்தா எதுல கோல்டு ஆவதா கீதோ அத மட்டும்
உம் அம்மா வீட்டு்ல இது ராம் சித் சீத்தா செடி இத் தெரியுங்களா ராம் சீதா
ஆஹ் சாப்பிட்டுருக்கே சாப்பிட்டுருக்க நல்லா இருக்கு அது கூட இல்ல இது ம் போது அது
உஹம் அதுவு ரெண்டு மரோ இருக்குது ஒண்ணுத்துல போன வருஷோ நெறைய விட்டுச்சு இன்னொன்னு வந்து வந்திருக்கு பெருசா வந்துன்னுக்குது இப்பதா பூ வச்சிருக்குது
உம் உம் நல்லா இருக்கும்ப்பா அது கூட அப்ப இருந்த ராம் சீதா பழத்துக்கு இப் இப்ப இருக்கிற ராம் சீதா பழக்கு நெறைய வித்தியாசோ அப்யே ரெட்டிஷா வந் ந்து அது அப்டியே ஹார்ட் ஷேப்ல வரு அது நல்லா இருக்கு அது இப்ப வந்து கிரீன் கலர்ல தா இருக்குது ஆனா பெர்சு சகாது ரொம்போ அஹ அந்த அளவுக்கு மீறி பெருச ஆவுது ஒரு கை அளவுக்கு தா இருக்கணுன்னா அளவுக்கு மீறி பெருசாவுது அந்த ஹைபிரிட்னுங்கறங்க இல்லையா கரெக்டான பயிர் கெடக் இருதில்ல நாட்டுக்காய் கெடைக்கறத இல்ல அப்பல்லா நாட்டுக்காய்ஸ் செவந்துரு கொஞ்சோ ஒரு குறிப் செவந்திரு நல்ல பழக்கு அது வெடியு வெடிஞ்சு பழ்கும் பாருங்க நல்லா இருக்குபா நெஜமாவே சூப்பரா இருக்கு எல்லா பழங்களு டேஸ்ட் பண்ணியாச்சு இப்ப ரீஸ் சண்டா கிவி ப்ரூட்டு டிராகன் ப்ரூட்டு இப்ப அதிகமா கெடைக்கறதில்ல பாத்தீங்களா ஆ டிராகனயு எங்கேயுமே பாக்க முடியறது இல்ல ரொம்ப அதிகமா இல்ல ஆமா எங்கப்பதாலு அஹ் எங்கப்பாதாலு இருஞ்சு எங்க பாதாளு ரோஸ் கலர் வெள்ள கலர்னு அதிகமா இருந்துச்சு அப்பற பாத்தா அது எங்கயு ஒண்ணுமில்ல உம்.
கிவியு அப்டிதா அது சாப் ட்டா நல்லாவ் ம் பிளட் இதாவு அப்டின்னு சொல் நாங்க
ஆமா கிவி ஃப்ரூட்டோட அருமை என்னைக்கு தெரிஞ்சிச்சு. சின்னா நான் நானு எனக்கு எனக்கே வந்து டெங்கு காய்ச்சல் அதிகமாயிட்டு இருஞ்ச்சு உடம்புல.
ஓஹ் ஹோ
க்ரிட்டிக்கல்ஸ்டேஜ். பிலேட்லட் லெவல்லா ரொம்ப குறைஞ்சிட்டு தே அவ்வளோதான் உங்க கதை முடிஞ்சு. சின்தாவு இருக்கு அஹ் பிளட் டெஸ்ட் எடுத்து எங்க வீட்டு வீட்டுக்காரு என்ன பண்ணேன். ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கேன். நான் இத்தனக்கும் ஆனால் சிம்டம்லா ஒரு இப்போ ஒன் வீக் நல்லா தான் இருந்தேன். வீட்ல எல்லா எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்டு போய்ட்டேன். நல்லா தான் இருக்குன்னு போய்ட்டேன். அன்னைக்கு வந்து மோசன் பிளட்டா போது. என்னானே தெரியல ஒரு மாதிரி வாமிட்டிங் இருக்கு தலை சுத்தல் இருக்கு பீவரும் தெரியுது. சரி ந ஸ்கூல்ல அப்படியே லீவ் போட்டுட்டு நான் பண்ட்டே ன் பக்கத்துல எந்த டாக்டருமே இல்லனு ஜி எச் பண்டென் போனா டெஸ்ட் போட்ட பாப் பிளேட்லெட்லல்லாம் இருக்க இருக்க குறைஞ்சிட்டே போதுமா நீ ஒண்ணு பெட்ல எடுத்து கோயிலன்னா அவ்வளோதான் இந்த பிளட் இந்த பிளட்லேட் லெவல்லா இருந்துச்சுனா உயிர் போற ஸ்டேஜ்ன்டாங்க எனக்கு என்னா பண்றதுன்னே தெரில தெர்லங்க அதுக்கப்பறம் தான் கொஞ்ச தைரியமவே ஆன அதுக்கு முன்னாடிலா கூட கொஞ்சம் சொங்கியாட்டு நின்னிருந்த
ஆஹ்
செத்துரவன்றாங்க அப்போ தான் தைரியமானிக்கிறேன் என்னடா நல்லா தானாடா இருக் நான் எங்கடா சாவப்போறன்னு எங்க அம்மாக்கு எங்க வீட்டுக்காருக்கு போன் பண்ணிட்ட பசங்க சின்ன சின்ன பசங்க இவ பெரியவ ஃபிஃப்தோ சிக்ஸ்தோ படிக்கிறா சின்னவ செகெண்ட் படிக்கிறா இவுங்களய உட்டுட்டு வர்றத்துக் போணு மனசு வர்ல இவுங்கள நா கூட் ட்டு போயிட்டு கூட்டு வர்றது நா மட்டுந்தா எங்க வீட்டுக்காரு இதுல ஆரம்ப வேல செஞ்சினுருந்தாரு என்ன ஸ்கூலாண்ட வந்து கூட்டினு அ வேலூர் கூட்னு போயிட்டாரு சி எம் சி க்கி எங்க அம்மா குடியாத் இது எங்க அம்மா ஜோலார்ப்பேட்ட தாப்போ ம் வன்ட்டாங்க டக்குனு ஃபோன் பண்ணோ மா கொஞ்சொ பசங்கள மட்டு கூட்டினுப் போயிட்டு வெச்சிக்கோ ஆ நாங்க வந் ந்துர்றோன ஒன்னே எங்க அம்மாக்கு தாங்ல பசங்ள கூட்டுனு வன்ட்டாங்க சி எம் சி க்கு
அ என்னவ ஏதுன்றதுதா பொண்ணுக்கு
இவரு சொல்றாரு பரவால்ல நா பாத்துன் வந்துர்றங்க்கா நீ கூட்டிட் போ ப்பா அவ்ளோலா இல்ல நல்லாதா இருக்கறான்றோ அப்பக்கூட கேக்லமா வன்ட்டாங்கப்பா ரெண்டு பசங்கள கூட்னு அழ்ந்துனு வராங்க அன்னக்கிதா எங்க அம்மா அழுததே நா பாத்த மோஸ்ட்லி அழ மாட்டாங்க செம்ம தைரியொ சீரியஸா தா வ ஒரு சின்ன விஷயத் துக்குலா ரொம்ப கலங்குற மைண்டடே கெடையாது அவுங்கோ பைங்கரமா ரொம்போ ஸ்ட்ராங்கு ஆ நீங்க எறந்துர செத்தே செத்துருவாங்கனொன்னே என்னா நெனப்
ஆமா என்ன இருந்தாலியு பயொ இருக்குல்ல ரெண்டு பொஸ் ரெண்டு பசங்க இருக்குது என்னா பண்ணுவோ அப்டின்ற ஒரு இது
உம் அட்மிட் ஆயிட்டு அன்னக்கி தானே அட்மிட் ஆயிட்டு இருக்கம் போயிட்டு எமர்ஜென்சில கிட்டத்தட்ட ஏழுக் கேசு ஏ பக்கத்துல படுத்துன்க்குது ஒன்னொன்னு ஒரு ஒரு கேசு கண்ல ரத்தொ வருது ஒருத்த ஒரு பையனுக்கு வயசு பையனுக்கு
ஆ
தொ வருது அதா டெங்கு அதிகமாயிட்டு கண் இரத்தோ வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு பையனுக் கு இன்னொரு பையனுக்கு ஃபுல்லா இந்த பக்க கேன்சர் சின்ன பையங்க கிட்டத இருவது இருவத்தஞ்சு வயசு பசங்க தா
அ
நெஜமாவே நானு அப்பதா ஒன்னொனு ஒன்னொனு உணர்ந்தே நானு நம்பல்லா கடவுளோட படைப்பில நல்லாவே இருக்கிறோ ஒன்றுமே இல் நமக்கு இருவத்தஞ் வயசு பசங்க அழக பக்கத்துல படுத்துன்னக்கிறா அவுங்க அப்பா அம்மா அப்படியே அழுந்து நின்றுகறாங்க
ஹாஸ்பிட்லு ஹாஸ்பிட்லுக் போனாதாங்க நமக்கு பயமே ஜாஸ்தியா ஆகு
டாங்க நா‌ எமர்ஜென்சி என்னா ரொம்ப க்ரிட்டிக்கல் சிடேஜி இக்குறவங்க எமர்ஜென்சில இருப்பாங்க எமர்ஜென்சில போயிட்ட நானு ரொம்ப இதுன்ட்டு அப்புடி க கொரோனா டைம்ல கூட அவ்ளோ ஜனோ இருக்காதுங்க அந்த டெங்கு டைம்ல கூட அவ்ளோ ஜனோ இருந்துச்சுங்க கெடைக்கில சீட் கெடைக்கில அவ் அ இதுல எப்படி அங் வீட்க்காரு அ படி இப்டி புச்சி டாக்ரு ஆல்ரடி அங்க ஒர்க் பண்ணிருந்தரு அவுங்ள புடிச்சு இவங்ள புடிச்சி உள்ள கூட்டு போய்ட்டாரு இந்த பக்கம் பாத்தா ஃபிக்ஸு பயங்கிர ஃபிக்ஸ் வந்து ஒரு பொம்பளைக் கை காலு இல்த்துன்குது இந்த பக்கோ பாத்தா இது ஐயோ மே கேக்குற நாலா டாக் ட்ரு கிட்ட கேட்டே சார் நா வீட்ல கூட போனோ போட்டோ உயிரி இங்குந்து இங்கனா பய்ந்து செத் துற்வ நானு‌ நா கிளம்பறேண்ணா இல்லம்மா உங்களுக்கு ஒண்ணு இல்ல டெஸ்ட்டு குடுத்துருக்கோ ஒன்னு ப்ரெச்சன இல்லன்டு இர்த்துங்தீங்னா வச்சிக ஒன் அவர்லே என்னோடய இன்னா ஏதுன் எல்லாமே முட்ஷ்சட்டாங்க கத ஒண்ணுமே இல்ல ஒடம் அவுங்குளுக் வந்து சூடு அதிகமாய்ட்டு ப்ராப்ளம் இருக்குது அ இதுனால ப்ளேட்லட் லெவலா போல ப்ளேட்லெட் லெவல் இன்கரீஸ் தா ஆய்ருக்குது யார் சொன்னது உங்க கம்மியாகதுன்னா கவர்மெண்ட்ல ஒரு தொண்ணூறு இருக்குதுன் சொல்டா எனக்கு அப்பத்தா ஒரு லட்சத் தி ஒரு லட்சத்துக் மேல இருந்துச்சு ஒன்னும் ப்ரெச்சன இல்ல நீங்க வீட்டுக்கு போலா ஸ்டேபிள் தான்ட்டா இ அந்த டாக்ட்ரு நெஜமா நா கடவுளா ங்க அன்னைக்கு சீரியஸாவே ஒரு ஒரு கேஸ் யூ இப்ப என்னோட கேசு வேற பக்கத்துல இருக்க கேஸ் வேற இன்னொரு பயந்துக்கு கேஸ் வேற இன்னொரு பை அந்த அஞ்சு கேசு அவரே பாத்தாரு ஒரேன் ஒரே ஒ செகண்ட்ல ஒன்னனொன் த்துக்கு என்னென்ன மாறுது எ எல்லாக்கூ சேம்பிள் எடுத்துனேக்குறாங்க
ஆ
குடுத்துட்டே இருக்குறாங்க குடுத்துட்டே இருக்குறாங்க அவ்வுளோ அருமையா பாத்தாருப் பாருங்க அந்த டாக்ட்ரு சாப்புற்துக்கு டைம் இல்ல தண்ணி குடிக்கிறதுக்கு டைம் இல்ல எங்க கிட்டயே சுத்தினுந்தார் இதுக்கூ அதுக்கூ நடந்துட்டு பாத்துட் ட்டு ப்பா நெஜமாவே கிரேட்டு
போகு அதோ அதெல்லா மைண்ட்ல வெச்சுக்கிற்தே பெரிய விஷயோ நமக்குல்லா ஒரு பேரு நியாப் பகமே இருக்காது மருந்து ஞாபகோ இருக்காது எத் துமே ஞாபகோ இருக்காது அவங்க அது ரொம்போ ம் உண்மையிலே எதோ கடவுள் தா அவுங்க அதா கடவுள்க்கு ஈக்குவள் தான்
அத்தத்தா சொன்ன கடவுளூ மருத்துவரூ ஒன்னுன்னு வாங்க அன்னிக்கி தா நா வந்து அந்த டாக் ட்ற அப்டி பாத்தீங்கள்ளா இப்ப ஒரு சில டாக்ட்ருஸு கொஞ்ச் கேர்லஸா இருப்பாங்க ஓகேங்களா இப்ப நான் ன முந்தா நேத்து என் பையன கூட்ன் போயிந்தே ஜி எச்க்கு ஜி எச்க்கு மோஸ்ட்லி போ மாட்ட போயிருந்தே அந்த டாக்டரு தூர் த்துலருந்து நிக்க வைக்கிறாங்க என்ன ஒனக்கு ஒடம்புன்னு கூட கேக்கல தொட்டு கூட பாக்கல ஒரு டேபிள் பெருசா போட்டு அந்தப் பக்கோ டேபிள்ள ஒக்கார வச்சு வய் வயிறு வலிக்கு ஒருத்தங்க கத்திட்டு வராங்க அப்படி அங்கந்த த்து வர சொல்றா அப்டே அப்டே அப்டியே டேப்லட் மட்டு கம்பயூட்ர அம் த்திர்றாங்க அங்க போய் எடுத்துக்கணுமா இப்போ வந்து ஆ டாக்டருங்க தொட்டு பாத்து என்னமான்றதெல்லா கேக்கறது கெடையாது அப்டியே நிக்க வச்சு தலவ லியா இந்தா இந்த மாத்திர எடுத்துக்கோ இப்ப பேராசிட்டமல் நமக்கு போட
அது அது அந்த இதுல இருந்து கல்ட்டி குடுத்தர்றாங்க தனியா எங் சின்னவதா சொல்லு திலீப்பன் கிட்ட போலா வாடி ஆ அவுரு என்ன ஆரஞ்சு கலர் ரோஸ்
ஏய் அவுரு திலீப்பன் மாரி டாக்டர் கடைக்கிறதுல்லா நாம குடுத்து வச்சிருக்கனுங்க கார்ப்ரேட் காயங்கள் நஜமா தங்க சூப்பரு முப்பது ரூபாய் மேல் அவுரு வாங்கனது கெடையாது எங்க கிட்ட அவர பத்தி கண்டிப்பா கால நான் உங்களுக்கு சொல்றேன் ஆ நன்றிப்பா ம்